உஹம்
ஹலோ
பேப்ப
ஹலோ கேக்குதுமா உங்களுக்கு கேக்குதா
உஹம் கேக்குது கிளியரா இருக்கா வாய்ஸ் உங்களுக்கு
கிளியராருக்கு
ம் ஓகே கிளியரா லைவுடா தா இருக்கு
ஓகே ஓகே என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கே சாப்டே நீங்க சாப்டீங்களா என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்கே இப்ப தா சாப்டு வந்துடோ போயிட்டு
ம் ஓகே ஓகே அப்பறோ இன்னைக்கு டே எப்டி போச்சு
இன்னைக்கு அவ்வளலோ இது இல்லமா நார்மல் தா போச்சு எனக்கு ஒர்க் எதும் இல்ல சும்மாதா இருக்கே
அப்டியா இருந்தீங்களா ஓகே ம்மா நல்லா தூங்கி ட்டுருந்தீங்களா
இல்ல இல்ல தூங்கவுலா இல்ல எனக்கு சும்மா இருக்கு போது தூக்கோ வராது நைட்ல மோர்னிங் செப்தே நைட்ல மட்டு தா
ஏ சும்மா இருக்கு போது தூங்க மாட்டீங்க நைட் எப்பயுமே சும்மா இருக்குபோது தூங்கிட்டு இருப்பே
நம்மளுக்கு அந்த மாரிலா செட் ஆவாதுமா சும்மா இருக்குபோது நம்மளுக்கு எப்பயாவது ரொம்ப டயடாருந்து வெளிய கிழிய போயிட்டு வந்து டய டயடாருந்தா தா தூங்குவே மத்தபடியே தூக்கோ வராது அவ்ளோவா நைட்லயு தூக்கோ வராது
இப்டி சொல்லுறீங்க ந நார்மல்லா நா தூங்கிட்டேதா இருப்பே
ஆ ஓகே ஓகே நா எனக்கு அப்டி இருக்காது எனக்கு செட் ஆவாது ஃபுல்லா
ம்
ஏதாவது மார்னிங்லா கேம்ஸ் பசங்களோட வெளிய போடுறது அந்த மாரி ரொட்டீன்லயே இருக்கிறனால தூக்கோ வராது அது எனக்கு பசங்க தூங்கிட்டு இருக்கு போதுதா கரெக்டா போன் பண்ணி கூப்பிடுவாங்க அதனால தூக்கோ வராது எனக்கு எப்டியாவது கால் பண்ணி கூப்பிடுவானுங்க வெளிய போணுனு சொல்ட்டு, அந்த இதுல மைண்ட்லயே இருப்பே வீட்ல எதா வேலை இருந்துச்சுனா அத செஞ்சுட்டு அப்டியே கெடப்பே நா பாட்னு
ஓகே ஓகே நா எப்பயமே சும்மாதா இருப்பேனா என்னை யாரு எங்கேயு கூப்புடவு மாட்டாங்க சாப்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பே
உங்களுக்கு என்ன உங்களுஸ்க்கு உமன்ஸ் காலேஜு நீங்க சும்மாதா இருக்க முடியு
ஆமா சும்மாதா இருப்பே வேற என்ன பண்ண முடியு இன்டர்ன்ஷிப் போலானு பாத்தா போறது க்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல
இப்பதான தேடியர் வந்தீங்க எப்டி இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு
நா ஃபஸ்ட்டு இயர்லிந்தே போயிட்டு இருக்கே
ஓகே ஓகே
செம் ஒவ்வோர் செம்மொழி ஒரு பதினஞ்சு பத்து நாள் போயி எதயாச்சு கத்துக்குணோ சர்ட்டிஃபிகேடோட காலேஜுக்கு போகணோ அதுக்காக.
ஓகே ஓகே இல்ல எந்த மாரி இன்டர்ன்ஷிப்னு கேட்டே இன்டர்ன்ஷிப்னு தனியா ஒரு பேர் இருக்கோல
அதுவா அது வந்து சூஸ் பண்றத பொறுத்துதா இருக்கு ஏ இ ஏதாச்சு உண்டோமே நம்ளே சூஸ் பண்ணிக்குலா
ஓகே ஓகே
நம்மளுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு போலா ஆனா போனா எது சொல்லி தர மாட்டாங்க யூ டியூப்ல வீடியோ பா்த்துக்கோங்க அப்டின்னு சொல்ட்டு மே பி எதுவு வீடியோ லிங்க் எதுவு சென்ட் பண்ணிருவாங்க அத பாத்துப்போ அவ்ளோதா
ஓகே ஓகே இப்போ மோஸ்ட்லினா இப்ப இன்ர்ன்ஷிப் போற மோஸ்ட்லி ஆன்லைன்ல நறைய பேர் பண்றாங்கல்ல நாலா மோஸ்ட்லி இன்டர்ன்ஷிப்போ சர்டிகேட் எல்லாமே ஆன்லைன்ல எடுத்தே நானு அந்த மாரிலா பண்ணலால
ஆமா ஆன்லைன்ல இருக்கு பட் ஆனா அமௌண்ட்டு ரொம்போ ஓவரா இருக்கு
இல்லயே அமௌண்ட்டுலா ஃப்ரீ கிளாசஸ் எல்லா நடக்குது இல்ல ஆன்லைன்லயே
அப்டியா எனக்கு அப்டி எதுவு தெரியாது இப்ப நாலு இது பண்லா சர்ட்டிஃபிகேட்டுக் அப்டின்னு சொன்னாங்க ஆனா நாலுதுக்கு சேத்தியே ஒன்பதாயிரோ கேட்டாங்க
ஓகே ஓகே
எனக்கே ஃப்ரீயா தெரியுல இது வெரிக்கு யாரு அப்டி ஃப்ரீலா சொன்னதில்ல
இல்ல நா இது பண்ணதுலயே எனக்கு ஃப்ரீயா தா வந்ச்சு நறைய இது நா எல்லாமே அங்க ஒக்காந்து ஆன்லைன் கிளாஸ்ல ஃபுல் லா கத்துக்கிட்டு இது மட்டு பண்ணிட்டு இருந்த நானு இங்க இருந்து ஃபுல்லா வாயஸ்ஓவர் மட்டு குடுத்தா போதோ அவுங்க சொல்றத நம்ம அப்டியே பிராக்டிகலா இங்க பண்ணி பாப்போ அவ்ளோதா
அப்டீன்னா இல்ல நா ஃபோர் டைம்ஸ் போயிருக்கே ஃபோர் டைம்மே நேர்லதா கத்துக்குறே
ஓகே ஓகே டைப் ரைட்டிங் அந்த மாரி எதனா
இருப்பி ஆனா எல்லாரு சொல்றாங்க காலேஜ் ஃபஸ்ட்டு முடி காலேஜ் முடி காலேஜ் முடி அடுத்தடுத்து பாக்கலா அப்புறோ காலேஜ் படிச்சுட்டே எல்லா இதயு பண்ண முடியாது
இல்ல காலேஜ் முடிச்சுன்னே அடுத்தது பாருன்னா நெக்ஸ்ட்டு ஒர்க் வேலைக்கு போ வேலைக்
அது அது நம்னபுளுக்கு தெரியு ஓகே ஆனா வீட்ல சொன்னா வீட் ட்ல வந்து ஒரு டைம்லயே எல்லாத்தையு பாப்பியா அப்டீன்ற மாரி கேக்குறாங்க சோ வீட்ல அவுங்கள போயிட்டு நா திரும்ப திரும்ப நா இப்டி கத்துக்கறேனு கேட்டுட்டே இருக்க முடியாது
ஓகே ஓகே எனக்கு அப்புடி இல்ல நா காலேஜ் படிக்கும்போதோ ஒவ்வோரு பக்கமோ வேலைக்கு போனே கேட்ரிங் அந்த மாரி சைடு்ல போயிட்டு கோர்ஸ் ஃப்ரீ டைம்ல கோர்ஸ் கத்துக்கிட்டு த்ரி எக்ஸ் வி டிசைனிங்கு மோஸ்ட்லி ஈவ்னிங்லயே எனக்கு க்ளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆவோ சிக்ஸ் தர்ட்டிலந்து செவன் ஓ க்ளாக் அந்த மார்தா
நா போகணோனு நெனைச்சா போலா டைம்லா எனக்கு ஃப்ரீதாண்ணா சும்மாதா இருப்பே ஆனா வீட்லதா சேத்து விட மாட்டுக்கிறாங்க
இல்ல நீங்க ஆன்லைன்லயே வெப்சைட்லயே போய் சர்ச் பண்ணீங்கனாலே உங்குளுக்கு தெரியுமே எந்தெந்த இதுல வந்து வெப்சைட்ல வந்து ஃப்ரீ
அது எல்லாமே ஓகே அது எல்லாமே ட்ரூவா இருக்குமா
ம் நறைய இது ட்ரூவாதா இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு உள்ள போனா அது பே பண்ண சொல்லுவாங்கனு சொல்ட்டு அதுலயே சொல்லிருவாங்க கூகுள் பே எதனா பண் ணனுமா இல்ல ஃப்ரீ கோர்ஸஸ்ஸா இல்ல எந்த எந்த மாரி கோர்ஸு மட்டு ஃப்ரீ இல்ல வேற எதானா பே பண்ணனுமா இல்ல சர்டி இது மட்டு பே பண்ணனுமா சொல்ட்டு அதுலயே குடுத்துடுவாங்க இன்ஸ்ட்ரக்ஸன்ஸ்லா அவுங்களே தருவாங்கல்ல நாலா அப்டிதா எல்லா ஒவ்வோரு கிளாஸு கத்துக்கிட்டே நாலா இப்டிதா ஒவ்வோரு கிளாஸு கத்துக்கிட்டே மோஸ்ட்லி நா படிக்கும் போது அதனால கத்துக்கனதாலதா நா பெங்களூர்லேய போய் வேலைக்கு போய் சேந்த நானு இல்ல அது கூட நா போயிருக்க மாட்ட வெளிய இங்கேயே லோக்கல்ல வேற எதனா வேலைய பாத்துட்டு இருந்திருப்பே நம்ம எவ்ளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாரி எஃபெக்ட் போடுற மாரி இருக்குல நம்ம
அதுவு கரெக்டுதா
மோஸ்ட்லி நம்ம சும்மா காலேஜ் முடிச்சோவுடனே எவனு தூக்கி எதாவது ஒன்னு இருபதாய ரூபாயல சம்பளம் உனக்கு வானு சொல்லிட்டாலு எவனு தரமாட்டாங்கங்க
கரெக்ட் தா
எனக்குல்லா பர்ஸ்ட் நா காலேஜ் முடிச்சோடனே எனக்கு காலேஜ்ல இந்த இது வச்சதுலயே அது ஐயா என்ன சொல்லறது ஆ பிளேஸ்மெண்ட் அதுல வச்சுதா இன்னிக்கி வேலைக்கு எல்லா பதினஞ்சாயிர ரூபாய பத்தாயிர ரூபாய்க்கு நீ வா உனக்கு டிராவல் எக்ஸ் பஸோட சேத்தி மாசோ பதினஞ்சாயிர ரூபா நா தருவ சொல்ட்டு அப்டிதா வேலக்கு கூப்பிட்டாங்க ஸ்டிங் எங்க காலேஜ்ல எல்லாருமே
ம் ஸ்டாடிங் சேலரி எல்லாத்துக்குமே காலேஜ் முடிச்சா அவ் ளோதான குடுப்பாங்க
ஆமா நா காலேஜ் முடுச்சோடனே ஒர்க் போய் சேந்த டுவெண்டிஃபைவ் தௌசண்ட் தந்தாங்கள பெங்களூர்ல ஏத ஒன் மந்த் தா வீட்டுல இருந்த நான்னு தன் ஒன் மந்த் தா வேலைக் போவ அந்த காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புற நா வேலைக்கு போன எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசன்ஸ் தந்தாங்க மன்துக்கு
ம் எல்லா ட்வெண்ட்டி வர்தே கஷ்டமா இருக்கு பிளேஸ்மெண்ட் மூலியமா போனோம்னா ட்வெண்ட்டி வரதே கஷ்டமா தா இருக்கு
அதே தா அதே தா இப்ப நம்ம வந்து பேங்களூர் நம்ம எவ்வள என்ன ஸ்கில்ஸ் வச்சிருக்கமோ அத வச்சுட்டு பே பேங்களூர் போனா லேரி தந்துருவாங்க அதே மாரி நம்ம ஒர்க்கு வந்து கம்மியா தா இருக்கு அதுக்கேத்த டைமிங் குடுத்துருவாங்க இந்த ப்ராஜடுக்கு உனக்கு டூ வீக்ஸ்ன்னா த்ரீ வீக்ஸ் டைமிங் அதுக்குள்ள இந்த இத நல்ல முடிச்சு நல்ல இது பண்ணி தந்துரணும் எனக்கு வெப்சைட்ல இந்த பிரண்ட் பேஜ் இந்த இன்சைட் பேஜசஸ் எல்லத்துக்கு என்னென்ன இது வேன்ணுமோ அதெல்லாம் மாடல் பண்ணி குடுத்துருன்னு சொல்லி கேட்டுருவாங்க அவ்ளவுதா எந்த வீக்கும் வரலயு உனக்கு டைமுன்னு சொல்ட்டு ஒரு டேட் பிக்சட் டேட் மாரி குடுத்துருவாங்க நம்ம ஃப்ரீ ஹவர்ஸ்ல உகாந்து கம்ப்ளீட்
முடில்ல அப்டின்னா என்ன பண்ணுவாங்க இப்ப இந்த டைம் குடுக்குறாங்க இப்ப ஒன் வீக் குடுக்குறாங்க உங்களால ஒன் வீக் குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியல அப்டின்னா என்னாப் பண்ணுவாங்க
கிரேஸ் டைம் குடுப்பாங்க ஒரு டூ டேஸ் இல்ன்னா த்ரீ டேஸ்லையு கிரேஸ் டைம் குடுப்பாங்க அந்த டியூ டூ டேஸ்ல முடிச்சு குடுத்துரணு
ம்
இப்ப நம்ம காலேஜ்ல எப்டி அசைன்மெண்ட் பண்றோமோ நம்ம பண்ணல்லனா உனக்கு இன்னிக்குள்ள இன்னி ஈவின்குள்ள உனக்கு டைம் தர அதுகுள்ள முடிச்சி குடுத்தரனுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாரதா முடிக்கிறதுல்ல ஈசி தா என்ன முடிச்சரலா அதுல ரெண்டு மூணு மிஸ்டேக் கரெஷன் தருவாங்க திருப்பியு அந்த கரைசன் நம்ம திரிப்பி பண்ணி குடுத்தா முடிஞ்சு அவ்ளதா மோஸ்ட்லி என்னைய பொறுத்தவருலையு ஒரு யு எஸ் டிசைனிங்க்கு கிராபிக்கு சேத்தி எனக்கு மினிமம் ஒரு ஒரு பே ஜெட்க்கு மினிமம் டூ டூ த்ரீ வீக்ஸ் எனக்கு தேவைப்படு அவ்ளதா நா பண்ணும் போது
பெங்களூர்ல இருக்கீங்களா
இல்ல இல்ல இப்ப நா இங்க வந்துட்ட அங்க வேலய ரிசன் பண்ணிட்ட நான்னு ஹலோ
ஆ ஓகே ஓகே கேக்குது கேக்குது
ம் கேக்குதுங்களா
ஆ
அதா பாத்துட்டு இருக்க நானு நானு இப்ப திருப்பி பேங்களூர் போனால் போனா திரிப்பி சேம் கம்பெனிலேயே வேலைக்கி எடுக்க றங்க போலா பட் இருந்தாலு திருப்பி அங்க போயிட்டு சேல்ரி செட்டாவாது நம்ளுக்கு அங்க
ம்
அதுக்காகதா நானு வெயிட் பண்ணிட்ருக்க
நல்ல சேலரி இருந்தா ஓக்கேதான
நல்ல சேலரிருந்தா ஓக்கேதா பட் இருந்தாலு செட்டாகணுமுல்ல நமக்கு மோஸ்லி டொண்டி தௌசண் வர்துன்னா நம்ம இனிக்கே அங்க பிஃப்டீன் தௌசண் செலவாயிரு மீதி ஃபைவ் தௌசண் வச்சிட்டு
உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது லோ ஹலோ ஹலோ இரிக்கீங்ளா ஹலோ ஹலோ ஹலோ இரிக்கீங்ளா ம்